வணக்கம்
நல்லாருக்கிங்ளா
றிங்க
நா வீட்ல இருக்கே வீட்டு வேலையதா பாத்துட்டுருக்கே
உம் ம் சாப்ட்டிங்ளா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்
உம் இப்பதா சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க
தோச சாப்ட்டே
உம்
நீங்கள் என்ன சாப்ட்டீங்க
எங்க வீட்டுல காரக்கொழம்பு சாம்பாரு அதா அதிகமா வைப்பாங்க எங்க அம்மா
அப்டியா ஆ நீங்க என்னப் பண்ணிட்டு இருக்கீங்க
நா வந்து காலேஜ்
செரிப்பா
நீங்க
உம் நீங்க சமைப்பீங்களா
நா சமைக்க மாட்டே
உம்
நா சாப்ட மட்டும்தா சாப்டுவே அம்மா சமைக்கி தெசங்
ஆ ஆனா சமைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நல நல்ல கல தானே
நல்ல கலதா
ம் அதையு கத்துக்கலாமே
அதுக்கு இன்னு இருக்குல்ல
உம்
அதுக்குல்லையா கத்துக்கனு
அப்டி சொல்ல முடியாது நா நெறய விஷயோ நம்ம தெரிஞ்சுக் வேண்டிய விஷயமு ஒலகத்துல எவ்வளவோ இருக்கு சமையல் பத்தில்லா தெரிஞ்சுக்கலா இந்த வயசுலதா தெரிஞ்சுக்கணுங்கறிறது இல்லேல
உம் உம் தோச சுடுவே
இட்லிப் சூத்துவீங்களா
இட்லி இல்ல அது சுத்துக்க நம்மளுக்கு எப்பலா தோச வேணுன்னா பதினஞ்சு ரூவா குடுத்து மாவு வாங்கியாந்து தோச சாப்ட்டு
உம்
நா அதுட்ட இருப்பே
செரி சரி உம் ம் சேரி சின்ன சின்ன விஷயோல்லா கத்துக்கோங்க ரசோல்லா வக்க கத்துக்கோங்க ரசோல்லா வைக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்புள் சிம்பிள் நா சொல்லித்தரே முயற்சி பண்ணி பாக்குறீங்களா ஆமா ஆமா ரசம் ரொம்ப சிம்பிள் வைக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப டக்குன்னு வச்சிடலாம் நம்மளுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடாம வீடலேயே தயார் பண்ணி சாப்பிடுறது பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே
உம் ஆமா ஆமா
ஆமா நான் ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு முடிஞ்சா ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க
உஹம் எப்படி
அஹ் கொஞ்சமா புளி ஊற வச்சுக்கணும்
உம்
தக்காளிய ஒரு ஒன்னோ அல்லது ரெண்டோ எடுத்து வெந்நீர்ல லைட்டாக வேக வச்சுட்டு அது தோள் வெடிக்கு லேசே வெடிச்சு வந்துடும் சீக்கிரம வெடிச்சி வந்துடும் அதை பாத்தீங்கன்னா தோல் எடுத்துட்டு இல்ல புளியை தனியாக ஊற வச்சுக்கணும் தக்காளிய கொஞ்சமாக வெந்நீரில நீர் எடுத்து அதுல ஊத்துனாலும் சரி இல்லனா வெந்நீர்ல தக்காளிய போட்டு ஒரு செகண்ட் கொதி கொதிக்கி வச்சாலும் சரி அது மேல இருக்க தோள் வந்து லேசா வெடிச்சு வந்துரும் வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த தோலை எடுத்துட்டு அந்த புளியை கரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கணும் புளி தண்ணி சொல்லுவாங்கல்ல புளித்தண்ணி வந்து கரை ச்சி தனியாக எடுத்து வச்சக்கிட்டு சக்கையை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தக்காளிய எடுத்து அந்த புளியிலேயே கரைச்சி விடணும் கையாலே கரைச்சி பெச செஞ்சுவிடணும் பெசஞ்சு விட்டுட்டு அதுக்கப்பறம் மஞ்சத்தூள் போடணும் அதுல அதுக்கப்பறம் ம் ஆம் ஆமா
மஞ்சாத்தூள் குடவா போடணும்
ஆமா
ஆஹ் அப்புறம் ஆஹ்
போடுறதுல்லயா அப்பறம் ரசத்துக்கு
தெரியல அதுலாம் நம்பமளுக்கு தெரிய ரசத்துக்கு மஞ்தூள்ளாம் போடுவாங்களனு
ஆமா நான் சொல்றேன் அ நீங்க ஒரு வாட்ட முயற்சி பண்ணி பாருங்க இதுல கொஞ்சோ மஞ்சத்தூள் போட்டுட்டு கொ ஆஹ் இப்ப தனியா இடி கல் இருக்கும்ல இஞ்சி இடிக்கிற கல்லு அந்த கல்லுல பாார்த்தீங்கன்னா அஹ் மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் அ ங்கல்ல அது மூணையும் நல்லா நல்லா இடிச்சுட்டு நல்ல நல்லா பவுடுர் மாரி வர மாரி நல்லா இடிக்கணு இடிச்சிட்டு அத ரசத்துல கொட்டிர்ண்ணு அதுக்கப்புறோ பாத்தீங்ன்னா பச்சை மொளகா சின்ன வெங்காயே பூண்டு இதெல்லா சேத்து அதையு நல்லா இடிச்சுட்டு ஆ ரசத்துல சேத்தரணு அதுக்கப்பறோ பாத்தீங்ன்னா கொத்தமல்லி இருக்குல்ல
ஆமா
பச்ச கொத்தமல்லி அத பாத்தீங்ன்னா ரசத்துல போட்டு கையாலே நல்லா பெசைஞ்சி உடணு
அ கடைசியில போடணுமா
இல்ல பெசஞ்சு இது ரசோ வெச்சுருக்கோல கீழே கரைச்சி வெச்சுருக்கோல்ல புளி கரைசலோட இதெல்லா சேத்துட்டு
ம்
அ கொத்தமல்லி பச்ச கொத்தமல்லிய அதுல பெசைஞ்சி உடணு
அ அ
ஆ அதுல அதுலேயே உப்பு சேத்துக்கணு ரசத்துக்கு தேவையான உப்பு சேத்துக்கணு
அப்பே அப்ப அப்பயே போட்டரணு உப்பெல்லா
ப்ரோ நம்ம கரைச்சு வெச்சிருக்க புளிக்கரைசல்லே உப்புலா சேத்துகணு ம் அதுக்கப்பறோ பாத்தீங்ன்னா சட்ட ப்பிலை கடுகு பட்டமொளகா கருவேப்பில இதெல்லா கடுகு போறி இல்ல தனியா அடுப்பு பத்த வெச்சீ என்ன சட்டிய வச்சீ என்ன சட்டீயோ இல்ல சட்டியோ ஏதோ ஒரு சட்டிய வச்சீ அது எண்ண கொஞ்சமா ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்றோ கொஞ்சமா கடுகு காஞ்சமிளகான்னு சொல்லுவாங்கள அது ஒண்ணு கருவேப்புள்ள கொஞ்சோ போட்டுட்டு அந்த தாளிப்பு வந்து அந்த ரசத்துல ஊத்திட்டு ஒரு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கொதி சின்ன ரசம் வந்து நான் டேஸ்ட் இருக்காது கொதிச்சா கொதி க்கவே விடக் கூடாது
ஆ
அப்டியே லைட்டா அந்த பப்புள்ஸ்வர அந்த ஓர த்துல எல்லாம் சின்ன சின்ன பபிள்ஸ் வரும் அப்பயே ஆஃப் ஆஃப்பன்னினு அடுப்ப
ஓ
ஆமா அப்டி சாப்ட்டா தான் ரசோ வந்து நல்லாருக்கும்
ஆஹ
ஆ இல்லைன் னா ரசம் வந்து அந்த வாசம் மாறிடும்
ஊஸ் உம் உம்
ஆமா நீங்க ஒரு முறை இது மாதிரி முயற்ச் சி பண்ணி பாருங்க இது மாரி ஒரு சின்ன சின் சின்ன ஹ சாப்பாடெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க வீட்லயே ஒரு அம்மாவுக்கு உதவியா இருக்கலாம் அம்மாவுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லாத கா நேரத் த்துல நீங்க கூட உதவி பண்லாம். உங்களுக்கு வீட்ல யார் கூட இல்லைன்னா கூட நீங்களே தயார் பண்ணி சாப்பிடலாம் அந்த மாதிரி ஹ நீங்க நல்ல ஒரு விஷயம் இல்லையா தனியா சமைச்சு சாப்பிடுறதுங்குறது
ஆமா ஆமா
உம்
அதோட கார கொழம்பு எங்க வீட்ல கார குழம்பு தான் அதிகமா வைப்பாங்க
அப்படியா முட்டையில முட்டையில நீங்க என்னென்ன செய்வீங் விங்க
எனக்கு ஒண்ணுமே தெரியாது எங்க வீட்டுல முட்ட கொழம்பு செய்வாங்க அம்லெட்டு இப்ப முட்டக்கொழம்புதா செஞ்சு வச்சுருக்காங்க
ஆஹ் சரி நீங்க நீங்க என்ன செய்வீங்க முட்டையில என்ன சாப்பாடு செய்வீங்க என்னென்ன விதமான சாப்பாடு செய்வீங்க
முட்ட சாப்பாடு
முட்டை சாப்பாடு சரிதான்ம்பா நீ நீங்க என்ன செய்வீங்க உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன செய்ய தெரியும் ஆம்லெட் செய்ய தெரியுமா முட்டையில
தில்லியே ஆம்பலெட்டு செய்ய தெரியாது
என்னோட பையன்ல்லாம் பாத்தீங்கன்னா முட்டையில விதவிதமா சாப்பாடு செய்வான் என் பையனுக்கு பத்தீங்கன்னா பதினைஞ்சு வயசு எட்டாவுது
ம்
சாப்பாடு பாத்தீங்கன்னா முட்டையிலலா விதவிதமா செய்வா
நம்முளுக்கு இந்த சமையலாண்டலா வரமாட்ட சமையலாண்ட பண்ண கை சூட்டி எதனா ஆவுண்ட்டு
இல்ல உங்க நம்மளுக்கு தேவையான இருந்து இப்ப எனக்கு முட்டை தீங்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு நீங்க போய்ட் டக்குன்ன எடுத்து சாப்பிடலா பிரஜ்ல இருந்து எடுத்து ஊத்தி சாப்பிடலாம் அந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க ஒரு முறை அம்மாவையே தொந்தரவு பண்ணாம இந்தந்த மாதிரி நம்ம ச செய்யலாம் இப்ப என் பையன் எல்லாம் அப்படிதான் பண்ணுவான்
ம்
ஆமா முட்டையில வந்து முட்டை பொடிமாசு பண்ணுவான் ஆஹ் முட்டை ஆம்லேட் பண்ணுவான் முட்டையில அந்த மிளகு ஜீரகத்தூள் போட்டு அது ஏதோ ஒரு பேர் ஒண்ணு சொல்லுவான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான் என் பையன் அந்த மாதிரி உம் ஆஃப்பாய பண்ணுவான் தனியா இன்னும் ஏதோ ஒரு பேர் சொல்லுவமோ உ ஏதோ ஒரு பேர் ஒன்னு சொல்லுவான் அதெல்லாம் பண்ணுவான் அந்த மாதிரி நறைய பண்ணிக்கலாம் கத்துக்கலாம் நிறைய விஷயம் இருக்கு இல்ல நம்ப செய்றதை பாத்துட்டுதா ஆமா நம்ம செய்யறத பாத்துட்டு இருக்கால அ மாதிரி இப்ப நான் பிரியாணி செய்ய போன எனக்கு க்கு வெங்காயம் எல்லாம் வெட்டி குடுத்துருவாயன் பையன் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் பண்ணிகுடு த்துருவான் சிக்கன் கழுவி குடுத்துருவான் ஆமா அந்த மாரில்லா பண்ணிடுவா து எல்லா விஷயமே நம்ம கத்துக்குறதுல அதா ஆர்வத்துலதா இருக்கு எல்லாமே
ஆமாம்மா
அவனோட வயசு கம்மி அதுவே வந்து எல்லா சமையலு பண்ணோ ரெண்டு பேரு சேந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு சமயல் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரு நாலஞ்சு பேருக்கு சமையல் பண்ணிடுவாங்க
ம்
ஆமா காய்கறிலா ரொம்ப அழகா வெட்டி ஆமா காய்கறிலா பாத்தீங்கனா எனக்கு ரொம்ப அழகா வெட்டி குடுப் பா எ பைய இந்த வெண்டைக்காலா வெட்டிக்குடுப்பானா ஒரே மாதிரியான சைசா வெட்டி குடுப்பா அவ்ளோ அழகா வெட்டி குடுப்பா காய்கறியெல்லா வெண்டக்காய்லா ஒரே மாதிரி அளவா இருக் ஆஹ்
நீங்க நீங்க வெளாட எங்க அனுப்ப மாட்டீங்க நா வந்து வெளாட போய்டுவே கால்ல போயிட்னனா அதோட நை‌ மதிய வருவ சாப்டுவே
அப்புல்லப்பா எ தம்பி எ பைய பாடினா அப்டில்ல எ பைய விளாண்டுகிட்டே தா இருப்பா எப் பேய்மே ஐயய் நா ஹெல்ப் பண்ணுஞ் சொல்றே செஞ்சி குடுத்துட்டு விளயாடப் போய்டுவா கபடி நல்லா விளாட் எட்றா கேரம் போர்ட் ஆம்பியன் அவ அது மாரி ஆஹ் ய உம் க்கீட்டுல நல்லா விளையாடுவான் விளையாடுறதுக்கு பசங்க தெருவுல நிறைய பேர் எப்பயாவதுதான் வீட்டுல இருப்பான் நான் ஹெல்ப்ண்ணு கேட்டனா செஞ்சு குடுத்துட்டு போவான்
உம்
ஆமா நம்ம செய்றத பாப் பா நம்மட்ட ஹெல்ப் னு கேட்டா செஞ்சு குடுப்பா எப்பயுமே சமைக்கிறத்துக்கு உதவி பண்ணுவான் நா சொல்லல எனக் உதவி வேணு ஏ செஞ்சு குடு ப்பா அப்டின் கேட்டா செஞ்சு குடுப்பா
வரவாலைங்க நம்பளே எதாச்சு கத்துக்குனு அப்பற அதுக்கப்ற ரச வச்சு பாக்கணு ஒரு நாள்
உம் வச்சு பாருங்க அக்கா சொன்னாங்க வச்சு பாருங்க ஒரு தேட்டர்
உம் செரி்ங்க்கா
செரி அப்றோ ஒங்க கூட பொறந்தவ்ங்க எத்தன பேரு
எனக்கு அண்ணெ ஒருத்த
ம்
அண்ணா எம் ஏ பச்சிகிறாரு
ரெண்டு பேர் மட்டுந்தானா
ஆமா நானு அண்ணே
நீங் என்ன படிக்கிறீங்க
நான் பீக்காம் முடிச்சிருக்கே
பீக்காம் முடிஷ்ட்டீங்ளா சின்ன கொழந்தட்ட பேசுற மாரிக் எனக் நா நெனைச்சே ஒரு செவன்த் எய்த்து படிக்கிற பிள்ளைபோலருக்கு பா அப்டீன்னு நெனைச்சே
இல்ல இல்ல பீகாம் முட்ச்சுட்டே
சரி சரி செரி செரி வேற என்ன வேலைக்கு எது முயற்சி பண்றீங்ளா
ஆமா ஆமா
ம் ம் சரிப்பா அந்த டி என் பி எஸ் சி மாதிரி எதாவது ம முயற்சி பண்றீங்ளா
அ அ அது அதுக்கெல்லா அது கொஞ்சோ பண்ணிருக்கே பண்ணிருக்கே செரி ஓகேக்கா
அ வாழ்த்துக்கள் ஹலோ